ஆல்ல வடுனு கால் உங்களுக்கு ரெக்கார்ட ஆகுதா இது ஆவுதா உங்களுக்கு அந்த ச் ஒரு ஒரு இது காமி அதா ஒரு கால் முடிச்சுட்டன்னு
ஓ எத்து கேக்குறீங்க புரிலியே
இப்ப நம்ம ஒரு ஒரு கால் முடிச் ஒரு இது ஒன்னு காமிக்கு அது மாரி உங்களுக்கு காமிக்தா இல்லயானே இனிமெட்டு நம்ம டென் மினி டென் மினிட்ஸ் முஞ்சதுக்குப்ற நம்ம கால கட் பண்ணிருவோ
இல்லல்ல காம்ச்சுது காம்ச்சுது நா பாத்தே ஆ காமி காமிக்குது செவன் ஹண்டரட் செக் செகன்சோட காமிச்சுது ஆமா காமிக்கலன்னா எல்லா வந்து பக்குன்ன நம்முல் ஆமா
எனக்கு வந்து அந்த அந்த அந்த அமௌண்டட் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா யூ ப்பே அதுவே எனக்கு ஓப்பன் ஆக மாட்டிது
ஏ
என் தெரில ஒண்ணுமு ஓபன் ஆக மாட்டிது ஆம நேத்து ஆமா நேத்து இது பண்ணே ஓபன் பண்ண ஆனா ஒரு டென் தபோ கால்ஸ் பேசிற்ப்பே
இல்ல இல்ல இப்போ கொஞ்சம் இப்போ லேட்டா அ முடியும் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆயிடும் நாளைக்கு ஓப்பன் ஆயிடும்
அப்பனா ஓகே ஓப்பனாய்டுச்சுன்னா பிரச்சனை இல்ல
அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப இங்க நம்ம செகண்ட்ஸ்ங்க காட்டுதுலா செவன் கண்ரட் சிக்ஸ் ஹண்டர அதுதான் கணக்கு அது வந்து ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து அது கவுண்டாவும் அப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ இது முடியபோது கோட் நம்பரோட கேக்கும் அதை நம்ம பில் பண்ணா வந்துரும்
உம் அதாவது ஒரு இடத்துல வந்து வழி ஒரு பையன் வழி மாடுச்சு இ மாதிரி கேக்கு வந்து ஏதோ ஏதோ கேட்க வந்தான் அப்ப வந்து ப்ரண்டு கிட்டங்களா பேசுறா ஒரு வார்த்தை கேட்டு இருக்கணும் அப்ப எதுவுமே கேடக்கலா அவ எனக்கெரு மாதிரியாயச்சு அந்தயடத்துல ஏன்டா இப்படி வச்சுக்கிறோன்ற மாதிரி லாயிடுச்சு ஒரு பொண்ணா ஒரு பையனந்தாவந்து கேக்கணும்ல ஹா.... எதுக்கு இது பண்ணி போனும் அப்புறம் எதுக்கு நீ வந்து ஒரு பிஎப் ஆ கூட எதுக்கு இருக்குற அதாவது என் கூட படிச்சபையன் கூட சின்ன வயசுந்து படிச்சபையன் அவ வந்து அப்பரோ கேட்டான் ஓகே ஒன்ன ஒன்னே இல்ல அப்படின்னு கேக்குறான் அவன் வந்து அதுக்கப்புறம் மசே கேக்குறான் என்கிட்ட மொன்னியா எதுக்கு அந்த நேர்ல தானே போன முன்னாடி அப்படனுச்ச நம்ம யோசிச்ச ஆஹ இல்ல இல்ல அதுக்கப்புறம் அவன் கேட்டுருக்கலாம் அந்த இத்துல எதுவுமே கேக் கேக்கல நான வந்துட்டேன் அ ஆஹ அஹ அப்பரோம் வந்து இது வந்து இது ஒரு இதல ரீசன்ல இது மடி சாட்டு கொல்லிமலை மாட்டிச்சு கரெக்டா
கொல்லிமலை டூரா டூர்ல மாட்டனீங்க சூப்பர் சூப்பர் சான்சே இல்ல
அப்டிய அண்ண பாத்து பேசாம போயிட்டு அவன் வந்து நீ என் தங்கச்சி ய பேச ட்ரை பண்ண போயி விலகி போய் அப்படி இப்படி சீன் ஆயிடுச்சு அங்கேயே பேஃமிலி லாஸ்ட் ல பழனி ல வந்து ரைடு வுட்டு போயிட்டான் பா சாமி எல்லாரு இருந்தாங்க சித் த்தப்பா பெரிப்பா எல்லாருக்குமே போன தயவு செஞ்சு கொடுக்காதீங்க தெழ்து ச்சுகன என்னாப் பண்ண போறா அப்டி எல்லா சொல்லிட்டு இ பே என் பேச வெசப் படிக்க வெச்சுன்னா கியேப் பத்துல அப்டியில்லா சொல்லிட்டு நா பாதி கேச்சுல வந்து ட்டு அந்த ஓட் கில்லே அந்து இருந்து வெளிய வேண்டே நானு
ஓ நீ ஒன் டொல்த்துல எவ்ளோவு மார்க் எடுத்தீங்க நல்லா திருப்பிங்களே ஃபேர் ஃபிஃப்டீன் க்ரெட்டா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா இன்னாச்சு ஹலோ கேக்குதா ஆ டொல்த்துல எவ்ளோ மார்க் எத்துருப்ப ஒர்வ் ஒரு ஃபிஃப்டீன் எடுத்துருப்பீயா
நா ஃபோர் நைன்டி செவன்டி
ஆ பரவாலியே நல்லா படிப்பிஸ் போலியே நீங்க
அஹா
ஆ பார்ரா அப்புறோ இதுக்கு அந்த இத்து போன காலேஜ்ல சா ஜாயின் பண்ணிங்க நல்லாவே எஜாயின் பண்ணிருக்கலாமே
கால்ஷுப்பு இருந்தன்னா தைரியமா ஜா ஜாயின் பண்ணிருக்கலா எங்குனா காலேஜ்ல சிக்ஸ்துலயிருந்து கவர்மெண்ட் ஸ் கூல்ல இப்ப சின்னவோஸ் காலர்ஷிப் இருக்குது அந்துஸ் கால்ஷுப்பு பெச்சி ஃபுல்லா ஃப்ரீவே நாலு வருஷ படிச்சு வந்தர்க்கலா எதனா காலேஜ்ல ஆம் அதாவுது எனக்கு அந்துஸ் கால்ஷுப்பு இல்ல இந்த கூர்ப்புல இவுங்க மட்டு வெச்சிருந்தனா அவுனா மிஞ்சி போனால இதுக் அமௌண்ட்டு நா எ காலேஜ்ஜ பொறுத்து அமௌண்ட் லெஸ் ஆகு ஏ மிஞ்சி மிஞ்சி போனேன்னா பத்தாயிரோ பாஞ்சாயிரோ தா கொறைப்பாங்க வேலைக்காவாது து அவ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துல வந்து காலேஜ் போ காலேஜ் போருத் ஆமா அது காலேஜ் போத்தி இப்ப டயர் டூ டயர் த்ரீலல்லா அனா ஒர் நா இந்த காலேஜ்ஜ வெச்சுன்னா இதுல கொ கொறைக்கறத்துக் வாய்ப்புருக்கு ஏம்மா இக்குன்ட்டு
உம்
அ ஆ அதுலே வந்து இந்த தனலட்சுமி சீனிவாசன்னா மிஞ்சி போனா நா ஒரு இரவுது பத்தாயிர இருபதாயிர கூட இல்ல பாஞ்சாயிர பத்தாயிரந்தா கொறைப்பானுங்க ஆனா சிறப்பா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரோ வெச்சிருவானுங்க அதுல பாஞ்சாயிர நீ கொறைச்சனா கொறைக் இல்லனா என்னன்ற மாரி இருக்கு அவே வந்து மெஸ்சு அங்க வந்து அ அது
ஆந்தே கலெக்ஷன் ராயப்புரோ
ஆ ஹர அண்ணா யுனிவர்சிட்டி கீழ வரும் அந்த காலேஜூ
ஆம்
நா நா வந்து எண்ணா யூனிவர்சிட்டி கீழருந் காலேஜ் தா பாத் தனே கவுன்சிலிங்கு அதுல தா போட்டனே
ஹவ் அங்க இல் இதுவுமே மெட்ராஸ் யுனிவர்சிட்டி இல்லல
அ
அங்க அந்த சைடுல இதுவு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அந்த இது கீழ வர்லல இந்த
இல்ல இந்தக் காலேஜ் வந்து இது டீம்டு நீ வச்சிற்க்கறது தா சட்டோ உண்டான் மரி ஓகேங்ளா
வீக்லீஃப் ஃபைவ் டேஸ் காலேஜு அப்றுன் சாட்டர்டே சண்டே லீவா இல்ல சண்டேவு காலேஜா
அ உ அதாவது ஒன் வீக் சட்டே இருக்கும் ஒன் வீக் சட்டேருக்காது அது மரி இப்ப வாரத்துக்கு டூ அது மெரி வாரத் துக்கு நாலு வாரத் ஆ இன்னு ரெண்டு வாரோ இருக்கும் ரெண்டு வாரோ இருக்காது சாட்டடே இருந்து என்ன ப்ரோஜ் இத்னோ இருந்தும் அதே மாரி அவனுங்க ஒரு ஒரு நாளைக்கி ரெண் ரெண்டு பெறவச்சு சாவடிபானுங்க
ஓஹோ
மேக்ஸ்ல தொடங்கு மூணு வீடு வச்சிருக்கானுங்க
தொடர்ந்து மூணு பீரியடா
ஹாமா கிறு கிறுன்னு ஆய்ருது எனக்கு கிரு கிருனு ஆவும் என்னா பண்றத் மூணு பீரீடு லா வந்து மாத்தித்தாங்க இவ்ங்ளே ஒரு டைம் டேபுள் குடுத்தா கூட இவுங் உள்ளுக்குள்ள மாச்சிகினு என் இந்த பிரீடு வாமா நா அந்த பிரீடு வாம்பா அப்டிங்ற மாரி அதாவது இவுங்ளுக்கு வந்து ஒரு வீடு இருக்கும் அதுக் அடுத்த வீடு இவுங்களோடத்
ஓக்கே
தெரிஞ்சுந்தன பக்கத்துல மேப் மேக்ஸ் இருக்கும் மேக்ஸ் வந்து ஆல்ரெடி ரெண்டு பிரீடு இருக்கும் தொடர்ந்து மூணு ப்ரீடா நா மாத்திக்கிறே நீங்க ரெண்டு ப்ரீடா மாத்திக்கோங்க தொடர்ந்து
ஆ செரி செரி புரிது புரி
ஆனா பசங்க. ப ஒண்ணு டிப்ரசன்
ஆஆ ஃபுல் டிப்ரஷன் மேக்ஸ் தா டிப்ரஷன் எல்லாமே வரும் மேக்ஸ்னாலே டிப்ரஷன் எல்லாம் வரும் வராத இதுவே கிடையாது
னா பண்றது எத்து தொலைஞ்சி
அதே இவந்த கணக்கு சொல்லிதர அந்த மேக்சு செரி இப்போ எனக்கு காலேஜ் இப்ப அட்மிஷன் போட போனே இன்னைக் இ யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில்ல அங்க போய் அட்மிஷன் போட போம்போது டொன்டி நைன் தா வந்து அட்மிஷன் ஒப்பன் பண்றாங்க போல கேட்னுவரத்துக் பொன டோண்டி நைன் தா ஒபன் பண்ணுவாங்க அட்மிஷன் கேட்டேன் மேக்ஸ்லா வருமா அப்படின் ஃபஸ்ட் எத்தத அதா கேட்டன வராதுதான் நெனைக்கற ப்ப அப்டின் சொன்னங்க நீங்க டொண்டி நை செக் பண்ணிக்கங்க அப்டின் என்னா அப்புறம் எனனோட ஆ ஜிஃப் வந்து பிரைவே காலேஜி
என்ன காலேஜு
பிரெசிடென்சி
பிரசிடென்சி காலேஜ் என் ஃப்ரெண்ட் கூட அங்கதா படிக்கிறா என்ன டிபா டிபார்ட்மெண்ட்ஸ்
பி சி ஜாகரஃபி உங்க ஃப்ரெண்ட்
அவ ப்ளான் பயோடெக்னோலஜி
பயோடெக்னாலஜியா
ஆமா பிளான்ட் பயோடெக்னாலஜி
ஓ ஓகே ஓகே
அவ வந்து பிரசிடன்சி காலேஜ் வேணுன்னு அவ ஸ்கூல் டைம்ல சொல்லிருந்தா அதே மா ரி அவ அந்த காலேஜ்ல போய் சேந்துட்டா
ஆமாங்க நல்ல காலேஜ்தா அது இப்போதா அது வந்து கொஞ்சோ இது ஆயிட்ச்சு ஆனா அது நல்ல
காலே ஜல்லா நல்ல காலேஜு அவளே போய் சொல்லி இருக்கா என்ன சும்மா ப பசங்க ரீல்ஸ் பண்ணினு சுத்தறதுனால அந்த காலேஜு மேபி இதுவா பாத்திரு
ஆமா காலேஜ்ல வந்து எப் அந்த மாரி அந்த காலேஜ் வந்து டப் எல்லா எல்லாமே இருக்கு அதுல இப்போ அந்த ஃபைட் அந்த மாரியே இருக்கு காலேஜ் நல்ல காலேஜ்தா அந்த மாரி இருக்கு ஸ்டடிஸ் அதுவு நல்ல அந்த மாதிரி தா நல்ல காலேஜ்தா அது
சொல்லிருக்கா சொல்லிருக்கா காலேஜ் பத்திலா
அங்க இருந்து ஒரு வியூ தெரியு பாருங்க ஆப்போசிட்ல ப்பா செமயா இருக்கு பீச்சு ஆப்போசிட்ல
அதாவது நா நா வந் நா வந்து மெரினாக்கல்லா போயிருக்கே எனக்கு அந்த காலேஜு பிரசிடென்சி காலேஜுன்னு தெரியாது அதனால நா நெனைச்சிருந்தே நா கோர்ட்டுன்னு நெனைச்சிருந்தே அப்ப அப்புற இவ சே சேந்ததுக்கு அப்புறந்தா அம் ஆ மா கோர்ட்டுனு நெனச்சினுருந்தே தெரியுமா ரொம்ப நாளாவே கோர்ட்டுனு நெனச்சினுருந்தே இந்த பொண்ணு எப் ப இந்த காலேஜ்ல சேந்தாளோ அப்பதா தெரியு இதா பிரசிடென்சி காலேஜுனு ஆனா நா காலேஜ் நா பாத்திருக்கே
பியரே அப்டியே கிரீனரியா இருக்கு உள்ளலா
ம் ஹூம்
காலேஜு அப்டியே ஏஸ்தட்டிக் வைப்ல இருக்கு அப்டியே செமயா டிஃப்ரெண்ட்டா இருக்கு மத்த காலேஜு கம் மத்த காலேஜ்லா ஒரு பாக்ஸ் பாக் ஸ் ஷேப்ல இருக்கு ஆனா இது இப்டி இருக்கா அப்டி இருக்காது ஒரு மாரி நல்லாருக்கு
எங்க காலேஜல்லா அப்டிதா இருக்குது என்னமோ செங்கலு எட்த்து அடுக்கி வச்சுக்குற ம் பாக்ஸா செங்கலு என்ன அவனுக வந்து டிசைனர் போட்டு வச்சிருக்கானுக தெர்ல செங்கல்லுதா அங்க வந்து டிசைனே அதாவது கட்டிட்டாங்க அது மேலந்து ப்ளாக் ப்ளாக் க ப்ளாக் ப்ளாக்கா இந்த செங்கலு வச்சு ஒர் டிசைனு மேப் பண்றது மத்த காலேஜுல என்னமொ காட்டுக்குள்ள இருக்குது ஏ காலேஜு பாலைவனம் மாரி இருக்கு எனக்கு மரமு இல்ல ஒன்னுமே இல்ல நெழலுக்கு நிக்லாம் பாத்தா குட ஏ இந்த காலேஜு கலாய்க்கத் து மீம்ஸ் பேஜல்லா ஓபன் பண்ணிட்டாங்க ஓபன் பண்ணி கலாச்சி தள்ளிட்டே ஆமா ஆனா அவனுக வந்து ஸ்ரீ பட் ஆனா வந்து அந்த மீம்ஸ் பேஜ் வந்து அந்த ஒங்கோட சான்ஸ்ல அவர் வரக்கு இது ரீச் அயிச்சி ஹ காலேஜ் சான்சல ப்ரோ சான்சல சான்சல ப்ரோ சான்சல அதுவர்க்கு அவரே அது லை க் போட்டுருக்காரு அதாவ்து நல்ல ரீலா பாத்து லைக் போட்டுரு க்கரு ஆனா கழுவி ஊத்துனதில்லா பாத்துந்தார்னா மன்ஷ புர்ஞ்சிரு
ஆ ஆமா இந்த மார்லா
மீம்ஸ் பேஜுல்லா ஓபன் பண்ணி வச்சிரு நாங்க சும்மா ஓபன் பண்ணோங்க எ ஃப்ரெண்ட்ஸு சொன்னானுங்க நி ஏம்மா மீம்ஸ் பேஜுக்கு போயிட்டு இது பண்ற நம்ளே ஒன்னு ஓ பன் பண்லா வினோ
அத எடி அந்த இதுல யார் புடு பண்ணுவா எடிட்லா பண்ணுவா போஸ்டர்லா
ஹே நாந்தா பண்ணுவே
ஓ பண்ணீங்களா அப்போ நல்லாதா பண்ணிருப்பிங்போலயே எடிட்லா அப்போ
ஜா எடிட்
ஆ இதுதா பொய்யினு சொல்றது மீம்ஸ் பேஜு அதாவ்து எடிட் பண்றா தெரிஞ்சவ்ங்கள்க்கு எடிட் பண்ண தெரியாதுன் சொல்ற பாத்தீங்களா
மீம்ஸ்லா வந்து என்ன இன்ஷாட்லே எடிட் பண்ட்டு போயில்லா நீங்க சொல்ற எடிட்டிங் வந்து கேப் கட்டு யூஸ் பண்ணுவே அ கேப்பிட்டல்ஸ் பண்ணுவே அது மேரி ஆப்ஸ் ஆ யூஸ் பண்ணிருக்குரே இது இப்ப வந்து வி பி ன் எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டிகுதுனு கேப் கட்ட தூக்கி வச்சுடே இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு எடிட்ஸ் இருக்குல்ல
இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு
ஓய் ஆப்பா நா என்னமோ இன்ஸ்டாலே ஒரு எடிட் இப்ப தாங்க எதோ ஆஃப்ஷன் வுட்டாங்க போல நம்ளுக்கு
இல்ல இல்ல இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ்னு ஒரு ஆப் சும்மா இந்த ஆப்ல இந்த ஃபான்ஸ் இப்ப வந்து வளஞ்சு நெலிஞ்சு நூறு ஃபான்ஸ் போவுமே ஆமாமா அது சும்மா அது வச்சு எடிட் பண்ணுவ அவ்ளோதா அது வச்சு இப்ப ரெண்டு இன்னைக்குதா அது சும்மா இந்த பேஜி வந்து இருக்கு ரெண்டு மீமாஸ் போடு
அப்டி யூஸ் இப்பலா உங் நல்லா போதா
வீவ்ஸ்ரார் அதாவது ஒரு வீடியோ மட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் கே வெர்க்குபர்கு
ஓ அது கொஞ்சோ தம்நெய்ல் அந்த ஒரு இது நா நல்லா எடிட் பண்ண போட்டா யூஸ் நல்லா போவு ம் எனா அது கொஞ்சோ காமெடியா இருக்குமா எல்லாருலைக்